அ எனக் கேக்குதுங்க நீங்க உங்குளுக் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது வணக்
வணக்கம் நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா ரொம்ப நா ரொம்ப நல்லாருக்கே ஆ சாப்பில்ல ஈவினிங்கே கொஞ்சு லேட்டா சாப்ட்டதுனால கொஞ்சு பசிக்கில ஒரு ஆறு மணிக்கு தா சா சாப்ட்டே கொஞ்சோ மதிமே அதனால கொஞ்சு பசிக்கில்னு சாப்ல நீங்க சாப்ட்டீங்களா என்ன சாப்பாடு இன்னிக்கி சண்டே ஸ்பெஷல் எதாவது
இன்னிக்கி சண்டே ஸ்பெஷல்ன்றதுனால எனக்கு கொஞ்சு பேமெண்ஸ் வந்தருந்ததுனால பையன் கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தே இன்னிக்கி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வாங்லா அப்டினிட்டு சோ நே த்து இருந்த கொழம்பு வெச்சி மதியத்துக்கு மேனேஜ் பண்ணியாச்சு நைட்டுக்கு தா இது வாங்லான் ஆல்ரெ டி பிளான் பண்ணிட்டோ இல்லியா அதனால ஹஸ்பணு கிட் ட சொல்லிட்டு பசங்கள் நானு போயிட்டு
ம்
வாங்கிட் வந்தோ அ ஒரு நூடுல்ஸு ஒரு ரைஸு
ம் ம் ம் ம் ஓகே அ ம் இப்ப நம்ம இந்த டாபிக் என்ன டாபிக் பேஸ்லானா ஃபேவரெட்ஸ் ஒவ்வொருத்த ன்னு ஒவ்வொரு விஷய புடிக்கும் இல்லையா அந்த மாரி ஃபுட்டு எட அந்த மாரி நெறைய பிளேஸ் இருக்கு அந்த மாரி உங்களுக்கு ஃபுட்டுல இந்த ஃபுட்டு எனக்கு ஸ்பெசிஃபிக்கா புடிக்கு அப்டி இந்த மாரி எதா இருக்குங்ளா
எனக்கு சோளக்கருதல் ஆ
ஹலோ
ஒரு நிமிஷ ஒன் செகண்ட் ம் எனக்கு ஃபுட்டு வந்துட்டு என்ன ஃபுட்டு பிடிக்குன்னா எனக்கு வந்துட்டு சாம்பார் இருக்கு இல்லையா
ம்
எனக்கு சாம்பார் புடிக்கு சாம்பாருக்கு வந்து ட்டு உருளைக்கிழங்கு ச தொட்டுக்க வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்கு அப்டி உருளைக்கிழங்கு இல்லன்னம் போது சிக்கன் தொக்கு இருக்கு இல்லையா ஆ ட்ரையா பண்ணுவாங்க இல்லையா சோ அந்த சிக்கன் இருந்தாலு எனக்கு கிள்ளி போட்ட சாம்பார் அதுவு காய் சாம்பார் இல்லாம அந்த கிள்ளி போட்ட சாம்பார் வெறுமனே வெப்பாங்க இல்லையா அந்த சாம்பாருக்கு எனக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கு தயிர் சாதம் இதெல்லா எனக்கு கொஞ்ச பிடிக்கு பிரியாணியோட வந்து ட்டு லெம் அ எலுமிச்சை சாதம் புளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஆனா அது ரே எப்பயாதுதா சாப்படற மாதிரி இருக்கும்
ம் ம் ம் ம் ஓகே ஓகே ஓகே ம் நெறைய பேரு என்ன ம் ஃபஸ்ட் நா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா நெ றய பேரு சொல்றது என்னென்னு பாத்திங்கனா நான்வெஜ்ஜுலதா ஃபர்ஸ்ட்டு ஃப எல்லாமே சொல்வாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோனே பிரியாணி சொல்வாங்க அப்ற சிக்கன் மட்டன் அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்க எல்லாமே லிஸ்ட்டு ஃபுல்லா வெஜ்லயே இருக்குன்றதுனால கொஞ்ச டிஃப்ரெண்டா இருந்தது ஒண்ணு இப்ப எனக்கு என்ன புடிக்கு அப்டின்னு பாத்திங்கன்னா ஆ எல்லாமே புடிக்கு இதுதான் நீங்க சொன்ன மாரி சாம்பார்ல இருந்து எல்லாமே புடிக்கு அதாது டேஸ்ட்ல பர்ஃபெக்ட்டா செஞ்சா எல்லாமே புடிக்கு இருந்தாலும்மே எனக்கு பர்ஸனல் ஃபேவரெட் அப்படின்னு பாத்திங்கன்னா ம் எதாவது நாளைக்கு செய்ய போறாங்கன்னா இன்னைக்கே எனக்கு மைண்ட் செட்ல வர்றது ஃபஸ்ட்டு பாத்திங்கனா எங்க வீட்ல எனக்கு ஸ்வீட்னா கொஞ்ச புடிக்கு இனிப்பானா சாப்பு டுவ அதிகமா ஆ அதனால இடியாப்பமு ஆப்பமு செய்வாங்க எங்கம்மா தேங்காப்பால் வெச்சு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கு ஆ அது எப்படி எப் படியு பாத்திங்கன்னா அப்பப்போ செய்ய மாட்டாங்க ம் ஒரு வாரத்துல வாரத்துல ஒரு நாள் அது அப்பப்போ தான் நெனைக்கிற வாரத்துல ஒரு நாள் அந்த மாரி செய்வாங்க
ஆரோக்கியமான ஃபுட்டு தேங்கா பால் வந்துட்டு எடுத்துக்கம் போது வந்துட்டு வயித்துல இருக்கிற புண் ணெல்லா வந்துட்டு இதுவாகுது வயிறு பிரச்ன வராது உங்குளுக்கு ஆ உங்களுக்கு ஸ்கின்னுக் கு வந்துட்டு வந்துட்டு நல்ல இது ஒரு குளோ ஷைன் அதெல்லா குடுக்கு தேங்காப்பாலு சும்மா ஒரு ஒரு ரெண்டு ஏலக்கா தட்டி போட்டு செய்வாங்க இல்லையா ஆப்பமுக்கு இடியாப்பம் ஆப்பம் ஆனா அது வந்து அதிகமா சாப்பிட முடியாது ஒரு ரெண்டு அந்த மாரி சாப் ட்டாலே வந்து நமக்கு நெறையு சாப்ட்ட மாதிரி வந்துட்டு ஃபுல்லான மாதிரி ஒரு இது குடுக்கு உங்களுக்கு ஆப்பம் சாப்டும் போது இடியாப்பம் அந்த அளவுக்கு இருக்காது ஆனா ஆப்பம் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி திம்மன்னு இருக்க மாதிரி இருக்கும்
சொல்லுவாங்க ந எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்ட்டு நறைய பேர் கொடுத்து சாப்ட்ட உடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஆ ஸ்விட் ரொம்ப அதிகமா இருக்கு இதுக்கு மேல என்னாலவந்து சாப்ட முடியாது ஒரு மாரி திகட்டுற மாதிரி இருக்கு சொல்லுவாங்க அது நீங்க சொல்ற மாரி தான் எல்லாரும் சொல்றாங்க ஆனா என் எனக்கு அப்படி இல்ல கொஞ்சம் நான் வந்து அது நறையாவே சாப்படுவ அது மாதிரி திகட்டாது எனக்கு இந்த ஸ்வீட்டு பிடிக்குன்றதுனால அதனால கொஞ்சம் நறையாவே சாப்படுவ அது என்ன ஒன்னா அதிகமான
மாதிரி பிடிச்ச ம் இதா இருக்கத உங்களுக்கு வந்துட்டு அதிகமா நீங்க சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன்
அதான் அது தவிர்த்து எல்லாரும் மாரியும் அந்த பிரியாணி அந்த மாரி இருந்து நெக்ஸ்ட் அத எல்லா மத்த விட ஒப்புடலாம் எல்லாமே சாம்பார் அது மாதிரி பிரியாணி அந்தமாரி அதுவும் எல்லாருமே புடிக்கிறதுதான் அது தவிர்த்து சே இப்போ வந்து இன்னைக்கு சண்டேக்கு நீங்க ஸ்பெசலா எதா வெளியே போனங்களா இன்றைக்கு ஏதாவது தேட்டர் மூவிஸ் அந்த மாதிரி ஏதாவது
இல்லைங்க அந்த மாதிரி எல்லா வந்துட்டு போல போறது எங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ரேர் தான் சொல்லுவாங்க போலான்னு ஆனா கூப்பிட்டுட்டு போக மாட்டாங்க
ஓகே ஓகே ஓகே ஓகே
அதுவும் சினிமாக்கா அ சினிமாக்குன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் போயிருக்கே ஆறு
ஓஹோ ஓகே ஓகே ஓகே அப்ப நீங்க போன கடைசியா அந்த ரெண்டு படங்களும் என்ன எந்த படத்துக்கு போனீங்க
அ ஃபஸ்ட்டு வந்துட்டு அரண்மனை வந்தது இல்லையா தம்மண்ணாவோடது
ம் ம் ம்
அ அதுக்கு போயிருந்தோ ஆ அப்போ வந்து நான் ப்ரெக்னன்டா இருந்தேன் ஸோ அதனால வந்துட்டு என்னோட ஃபேமிலியோட நானு மாமியாரு நாத்த நாத்தனார் ஃபேமிலிஎன்னோட மாமியாரோட நாத்தனார் ஃபேமிலி
ம் ம்
எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே ஒன்னா போனோம் அதனால கொஞ்சம் ப்ரெக்னன்ட்டா இருந்ததுனால என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் த்ரில்லர் மூவிக்கு போருமே அதனால வேண்டான்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் அவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி வரவழிச்சாச்சு ஒரு ஒரு இன்டர்வெல் வரும் இடைவெளி வரைக்கும் இருந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க என்னோட பையனை கூப்பிட்டுட்டு போனோம் அவன் நல்லா எப்படி அந்த பயப்படுவான் அது அதெல்லா இல்லாம கரெக்டா ஃபுல்லு படத் படத்தையும் பாத்துட்டு வந்தோம் அதுவும் நைட் ஷோ போனோம் பயப்பல எதுவுமே பண்ணல நல்லா வந்துட்டு எதுவா பார்த்துட்டு வந்தான் அடுத்த மூவி அப்படின்னு பாத்தம்னாக்கா ஐயா அந்த படம் பெயர் வந்துட்டு ஞாபகம் வர மாட்டேங்குதே அந்த ஒருத்த ஒருத்தவங்கள அந்த ரூம்ல இருந்து இதுவாகிட்டு பார்ட் டூ கூட இப்ப வந்துருந்துது
ஆமா டிமாண்டி காலனி
ஆமா டிமாண்டி காலனி அது வந்துட்டு போயிருந்த அது நைட் ஷோ தான் போனோம் அப்பயும் பிரெக்னன்டா தான் இருந்தே இது கொஞ்சம் ஸ்டார்டிங்னா இது கொஞ்சம் எண்டிங் அந்த மாதிரி ஒரு செவன் எயிட் மன்த் இருக்கும் ஆ ஃபர்ஸ்ட் பார்ட் இல்ல செகண்ட் பார்ட் போயிட்னு ஃபஸ்ட் பார்ட்னா வந்துட்டு ஆல்ரெடி பாத்தாச்சு அந்த டிவிலயும் நெறைய போட்டுட்டாங்க இல்லையா
அந் அந்த டிமாண்டி காலணி ஃபஸ்ட் டைம் பாக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாரி பயமா இருக்கும் அடுத்தது என்ன நடக்குன்னே தெரியாது ஆனால் செகண்ட் பார்ட் வரும்போது வந்து அந்த அளவுக்கு இதுதா நெக்ஸ்ட் இப்புடிதா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஆனா பஸ்ட்டு பார்ட்
இது வச்சுதா இருந்து ஆனா இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டபுள் ரோல் அப்டின்றதுனால வந்துட்டு கொஞ்சோ இது யாரு இது யாரு எதுக்கு என்னா இதுவா இருக்கு கனெக்டிங்லா அந்த லாஸ்ட் கொஞ்ச கொஞ்சமா காமிக்கும் போது இதா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரும்போது அதுல ஒரு லாஸ்ட்டா ஒரு ராஜாவ காமிக்கிறாங்க இந்த ராஜ மேலதா வந்துட்டு ட்டு இதுவாச்சு அப்டினுட்டு அந்த ராஜாவுடைய கதை வந்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஆ பார்ட்டுல இந்த லாஸ்ட்டா அந்த ஒரு சின்ன பையன ஆமா சின்ன பையன காமிக்கிறாங்க
ம் ம்
காமிக்கிறாங்கள சோ தொடரும் அப்டின்ற மாதிரிதான வந்து அது வந்துட்டு காமிச்சிருக்காங்க ம் எனக்கு வந்துட்டு மூவிஸ் போறது படத் படத்துக்கு போறதெல்லா எனக்கு பிடிக்கும் சின்ன வயசுல அந்த மாதிரில்லா இருக் இருக்கும் போது போவோம் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் அப்டி அப்டியு இல்லன்னா ஒரு மூணு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போவோம் லாஸ்டா நா வந்துட்டு அ கொஞ்சோ அதுதா நம்ம காலேஜ் வேல அந்த மாதிரி போகும்போது அவ்வளவா அதுல வந்துட்டு கொஞ்சோ போறது கெடையாது அம்மா அப்பாவு ஒரு டைம் வந்துட்டு நா போயிட்டு வேலைக்கு போயிட்டு கொஞ்ச சேத்து வச்சு அந்த மாரி கூப்புட்டுக்குவோ நாங்க ஏன்னா நம்ம வளர வளர அவுங்களுக்கு கொஞ்சம் இது பொறுப்பு அதிகமாகுது இல்லையா அதிகமா வந்து நம்ம வெளியிலயே போயிட்டு இருந்தோன்னாக்கா அந்த நேரத்த வந்துட்டு அந்த அவுங்க வீணடிக்கிற மாதிரி இருக்கு அத நல்லா அந்தளவுக்கு எதிர்ப்பு எதிர்பார்ப்பு எனக்கு இல்ல ஆனா எப்பையாவது எதிர்பார்ப்பு இருக்கூ என்னன்னா ஒரு பானிபூரி சாப்டணு பானிபூரினா எங்க ஊர்ல வந்துட்டு மசால் பொரி இருக்கு இல்லையா அதுதா பானிபூரினு சொ சொல்லுவாங்க பாணி பூரிய வந்து பாணின்னு சொல்லுவாங்க
இல்ல எங்க ஊர்லயும் அப்புடிதா சொல்லுவாங்க
ம் அப்புடி சொல்லுவாங்க ஆனா ஆஹா அது வந்து பானிபூரினு சொல்லுவாங்க என்னோ நா என்னோட அம்மா ஊர்ல இங்க வந்து அது மசாலா பூரின்னு சொல் சொல்றோ இங்க மாமியார் வீட்டுக்கிட்ட அத மசாலா பூரினு சொல்றோம் ஆ பானிபூரிய அதுதா பாணிய வந்துட்டு இங்க பாணி பூரின்னு சொல்றாங்க அது வந்துட்டு எனக்கு கொஞ்சோ புடிக்கு அதனால நா எப்பையாவது வந்துட்டு எனக்கு நூடுல்ஸ்னாலு எனக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு எப்டின்னா நூடுல்ஸ்னா
ம்
யாரு எப்டி சொல்றது ஓபன் பண்றோமா சூடா இப்ப வந்துட்டு எல வச்சு நமக்குப் கட்டி குடுக்குறாங்க அப்டினம் போது ஒரு பக்கம் மட்டு லைட்டா ஓபன் பண்ணி வச்சுட்டு அது சூடு ஆறக்கூடாது சுட சுட சாப்புணு சூடுக்கு கம்மிய ஆயிடுச்சு இல்ல ஏ தம்பி வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லி ரொம்ப லேட் பண்ணிட்டானா கொஞ்சம் மிதமான சூடு இருந்துதன்னா திளிம்பியு போயிட்டு கொஞ்சோ எண்ணெய ஊ திளிம்பியு சுட வச்சு எடுத்துட்டு வந்தது சாப்புடுவ
ஓகே ஓகே ஓகே ஓகே ஆனா அதுலயே நெறைய ஆயில் இருக்கு தான ம்
இருக்கு இருந்தாலு அது கொஞ்சோ அ ஒரு சில டைம் ரொம்ப எண்ணயா தெரிஞ்சுதுன்னா போட மாட்ட எண்ணெயா தெரி யல அப்டின்னும் போது கொஞ்ச லைட்டா ஏன்னா ல ஒட்டிக்கு இல்லியா அப்டியே போடும் போது கடாயிலேயே ஒட்டிக்கு இல்லியா அதனால கொஞ்சமா எண்ண ஊத்தி சுட வச்சு நல்லா சுட சுட சாப்டுவோம் தண்ணி குடிக்க மாட்ட நடுவுல அது ஃபன் ஃபன் ஓடுச்சுன்னா கூட கொஞ்ச லைட்டா ஓரமா வந்து உக்காந்து சாப்டுவோ ஏன்னா அது காத்துல ஆறிடு அதுதான் பையன் கிட்ட முன்னாடியே சொல்லிட்ட இங்கே பாரு ஒனக்கு எல்லாமே ரெடி பண்ணி குடுத்துட்டு தான் உக்காருவ என்ன சும்மா தொந்தரவு பண்ண கூடாது என்ன சாப்புட விடணு அப்டின்னு சொல்லிட்டு அப்புறோ என் பொண்ணு வந்துட்டு ஆல்ரெடி சாப்பாடு லைட்டாக ஊட்டிட்டு தான் போன வாங்கிட்டு வரதுக்கு அப்புறம் மாமியார் ஊட்டி விடுங்க அப்டின் சொல்ட்டு அவுங்க கிட்ட குடுத்துட்டு நானு என் ஹஸ்பண்ட் என் பையன் போயி்ட்டு வாங்கிட்டு வந்தோ அப்புறம் மாமியார் சாப்டுட்டு இருந்தாங்க நான் தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேல்லையா அதுக்குள்ள ஏன் சாப்ட்டீங்க அப்டின் சொல்ட்டு அவுங்களுக்கும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தோ இதுல கொஞ்சோ அதுல கொஞ்சோ அவுங்களுக்கு கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் க அவுங்களுக்கு வந்துட்டு சிக்கன் ரைஸ்னா பிடிக்கு பையனு அதுதா வேணுனு கேட்டா எனக்கு நூடுல்ஸ்னா பிடிக்கு அதனால இது வாங்கிட்டு வந்தாச்சு அப்டியே ஷேர் பண்ணி கொஞ்ச சாத இருந்தது அது வச்சு மேனேஜ் பண்ணி நைட்ட முடிச்சாச்சு
ஓகே ஓகே நம்ம நேரம் கம்மியா இருக்கிறதனால நான் இந்த உரயாடல நம்ம இதோட முடிச்சுக்லா
ம் நானு வர நன்றி வணக்கம்